ம் என்னடா பண்ற?
உங்ககிட்ட பேசிட்ருக்குறே நீங்க?
இன்னைக்கென்னமோ தெர்ல கொஞ்ச ஆ ம் ஃப்ரெண்டு வந்து ஆ மெசேஜ் பண்ணிருந்தா ஸோ அனால ச நாங்கள்லா எப்டி வந்து வெளா வெளையாண்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்ருந்தோ அப்டின்னு யோச்சிக்கிட்ருந்தே நானு
ஓ அக்க சின்ன வயசா இருக் க்கும் போதல்லா நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கலாட்ருக்கு
ரொம்ப என்ஜாய் பண்ணோனா இப்ப டக்குன்னு ஒன்னு ஞாபக வருது அது என்ஜாய்லா கெடயாது அது பயத்துல ஓட்னது என்ன அப்டின்னா அ எங்க வீட்டுலருந்து தோட்டத்துக்கு பாத்தினா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்ரு இருக்கு அ து பாத்தனா உ ப்பு தண்ணி பாஞ்சு பாஞ்சு எங்க தோட்டத்துல பாத்தினா நம்ம ஒழவோட்னாங்க அப்டின்னா கட்டி கட்டியா கட்டி க ட்டியா இருக்கு மண்ணு அந்த அளவுக்கு வந்து கொஞ்ச எல்லாமே பொல்யூட் டாயிருச்சு மண்ணு அதுல என்ன ஆயிர்ச்சு அ ப்டின்னா எந்த அப்ப வந்து செருப்பு பிஞ்சு போச்சு அப்பல்லா பாத்தன்னா ஒரு ஒரு க அந்த ரெண்டாயித்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது அப்பல்லா ரொம்ப பஞ்சமா இருந்ததுல்ல
ஆமா
அ அப்ப ரொம்ப பஞ்சத்துல பாத்த அப்டின்னா அ எங்க இதுலைலா என்ன பண்ணிருந்தாங்க உப்பு தண்ணி ஆல்ரெடி அதுல வந்து பருத்தி போட்ருந்தாங்க பருத்தி போட்ருந்தாங்ளா சோ அப்ப வந்து நா எப் பொவா லீவ் விட்டா மட்டுந்தா நா ப தோட்டத்துக்கே போவே பருத்தி நீ பொறுச்சு முடுச்சுட்டு அந்த செடி வை சாயே போச்சு ஒழவு ஓட்டி வொட்டுருந்தாங்க செடியெல்லா கட்டி அந்த மண்ணெல்லா கட்டி கட்டியா இருந்தது அங்கே எப்பவுமே என்ன பண்ணுறாங்னா ஒரு ரெண்டு வெள்ளாடு வெச்சுருப்பாங்க ரெண்டு வெள்ளாட்டுக்கு ஒரு வெள்ளாடு எப்பவுமே இடிக்கிடிக்கு வரு என்னய பாத்தாவே இடிக்கடிக்க வரு ஆனா அம்மா அப்பாவல இடிக்கவே இடிக்காது அப்போ தம்பிக்கு பொறக்கவே இல்ல என்னய என்ன சொன்னாங்க ஒரு பக்கம் இது பண்ண நீ குச்சி எடுத்துகிட்டு போயி எங்க ரெண்டு பேர்த்துக்கு வேல இருக்கு குச்சி எடுத்துகிட்டு போய் நீ வந்து உம் அவுத்து மட்டு விட்று நீ எதுக்குமே பண்ண வேண்ட முடிக்குட்று அது வாட்டுக்கு எங்ககிட்ட வந்துரு அப்டின்னாங்க அது இங்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அர கிலோமீட்டர் நடக்கணு எங்க அது வெளயாடு கட்டி இருக்ற இடத்துக்கு கட்டுதாரைக்கு ந போய் அ தட்டோண்டமே நா என்ன பண்ணே ஆல்ரெடி செருப்பு வந்து பிஞ்சு போச்சு நா வந்து பின்னூசி குத்தி வெச்சிருந்தே கரெக்டா காட்டுக்கு போனனோ பிஞ்சு போச்சு பின்னூசி குத்தி வெச்சிருந்தா அந்த வெள்ளாட்ட அவுத்து ஊட்டோனயு எ பின்னாடி இடிக்க இடிக்க வருது நானு துண்டக்கானோ துணியக்கானோ தன்னால ஓட்றே ஓட்றே ஓட்றே அந்த கட்டில உழுந்து உழுந்து எந்துருச்சு ஓட்னே அந்த அந்த கட்டி கட்டியா இருக்குறதுல ஓடவும்மில்ல செருப்பும் பிஞ்சு போச்சு அந்த வெள்ளாடு பின்னாடியே தொரத்து தொரத்துன்னு வருதே நானு மாமாமாமா நாங்க அம்மா அப்பா கிட்ட போனோனே கம்முன்னு இருந்துகிச்சு அந்த வெள்ளாடு ஆனா என்ன பாத்தோனே இடி அக்கே வந்த புள்ள தா துண்டக்கான அப்டி ஓடுனே கீழ உழுந்து உழுந்து ஓடுனே அதுக்கப்றோ ஒரு ரெண்டு தட வெச்சிருப்பாங்க நா காட்டுக்கே வரமாட்டேறுவே அட நாங்க இருக்கிறோமா நாம வெள்ளாடு கட்டித்தானே இருக்குனாலு நா காட்டுக்கே போகமாட்டேன்றுவே இனி போனா அந்த வெள்ளாடு இடிச்சு வச்சுரு இடிச்சு வச்சுரு இடிச்சு வச்சிருன்டு போகவே மாட்டே
உம்
நானான் அந்த மாதிரிதா அ என்னன்னா ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து இன்னொரு பொண்ணு போயிருந்தா அவுங்க ஒரு சாவ ச சேவல் வளர்த்திட்டு இருந்தாங்களா
ஆ சரி சரிங்க்கா
சேவல் வந்து என்ன பண்ணுதா வீட்டுக்கு போனவிங்கள எல்லா புதுசா யாராவது வந்து கொத்துமாம தொரத்தி தொரத்தி கொத்துமா ஒவ்வொரு சேவல் அப்டி தா பண்ணு
ஆ
கொத்துச்சுன் சொல்லிட்டு நாங்க எல்லா கலாய்ச்சிட்டு இருந்தோ ஒரு கோழி கூட மதிக்கமாது அது கூட ஓ வீட்டுக்கு போனா கொத்த வருது அப்டின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோ நீங்க இந்த மாரி ஏதாவது வந்து நீங்க எல்லா பிரண்ட்ஸ் எல்லா எல்லா கலாய்
அது அது நா வந்து சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மாயி ஊர்ல வந்துட்டு எங்க அம்மாயிவந்துட்டு அது என்ன சொல்றது எங்க அம்மாயி வந்து நாங்க ஊருக்கு போயிருந்தோமா அப்ப வந்துட்டு பால் இல்ல யா
ஆ
ஆ
உம்
அம்மா என்ன பண்ணிட்டாங்க பால் இல்லேங்காட்டி இங் மாடு மாடு வந்து இல்ல அப்ப வந்து எங்க அம்மாயி வந்து தூரமா போய் பால் சொசைட்டில வந்து வாங்கிட்டு வர மாரிதா இருக்கு எங்க அம்மாயி இருந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாரி ஆடுல போய் கா பீச்சிர்ச்சு பாலு ஆட்டுப்பாலு ஆடு எட் ட்டி ஒதச்சிருச்சு ரெண்டு வாட்டி எட்டி ஒதச்சிருச் சே எங்க அம்மாயிய எங்க அம்மாயி ஐயோ அம்மா அப்பா என்னய வுடுங்கடா யாராவது வந்து புடிங்கடா
ப்ப வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு இன்னொன்னு இன்னொன்னு சொல்ற காமெடி கேளுங்க அப்பறொ வந்துட்டு இப்ப ரீசண்டா நடந்தது து ஒரு ரெண்டு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி எங்க சித்தப்பா நல்லா சரக்கு அடிச்சிட்டாரு வேலக்கி போனா வேலய மட்டு செய்ணு சமையல் மாஸ்டரா வேலக்கு போறேன்னா அந்த ஊருல அத மட்டுந்தாங்கா பண்ணிட்டு வரணு இவரு என்ன பண்ட்டாரு இவரு என்ன பண்ட்டாரு ஊர்ல வந்து திரிவிழா ஆ ஃபெஸ்டிவலு ஆ நோம்பினு சொல்லுவாங்கல்ல நம்மளுதுல அப்ப நோம்பினு சொல்றப் அப்ப வந்து அவர் என்ன பண்ட்டாரு பன்னி குத்துறக்காக மூணு பன்னி நாலு பன்னி கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க பன்னிய இவர் வந்து பன்னி வந் வந்து எனக்கு தா இவர் வந்து எங்க ஊர்ல வந்து பன்னி குத்துற பூசாரி அப்டிங்கறாட்டி என்ன பண்ட்டாரு சரி நம்ம இங்கயே போய் பன்னி கு வந்து சாப்பாடு வைக்கலா அப்டின்னு சொல்லிட்டு பொங்கலல்லா எடுத்துட்டு போயிருக்கிறாரு பண்ணி வந்து சேத்து மூணு பன்னிட்டையும் போய் நல்லா தொட்டு நல்லா இது பண்ணிட்டரு அந்த மூணு பன்னியும் வந்து கம்முன்னு விட்டுருச்சு இந்த நாலாவது த பண்ணி வந்து ரொம்ப வந்து நாளது பன்றி வந்துட்டு ரொம்ப கோபமா இருந்திருக்கு மாட்ருக்கு நீ சாப்பிடு நீ சாப்பி அப்படின் சொல்லி காதெல்லாம் புடிச்சி திருவி இருக்கிறாரு சும்மா எகுரு எகுரு பாருங்க சும்மா காதெல்லாம் புடிச்சு இது பண்ணி பாதிக்காது செப்டிக்க் ஆயிருச்சு அப்புறம் மென்னு தின்னுருச்சு அப்புறம் டாக்டர் அம்மா கிட்ட போனாங்க ஆமா அப்புறம் டாக்டர்மாட்ட போனப்ப டாக்டர் அம்மா இருந்துட்டு இதுவரைக்கும் நான் வந்து நாய்க் கடிச்சு ஊசி போட்டிருக்கிறேன் மனுசங்க ஊசி போட்டிருக்கிறேன் அப்ப அப்புறம் வந்துட்டு பாம்பு கடி கூட நான் ஊசி போட்டிருக்கிறன் முதல் முதல் வரலாற்ற நான் பன்னி கடிக்கு நான் இப்ப தான்டா ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஊசி போடுதாமா அப்புறம் நரம்புல வச்சு சும்மா அப்படி வச்சு அப்படி தெய் தெய்ன்னு தெ தெச்சாங்களலாம சும்மா அப்படியே கூற தூக்குற மாதிரி அப்படியே கத்துனாங்க பன்னி கடிச்சதுங்கற பேர் அவரு இப்போ தான் மொத மொத வரலாற்றுலேயே இது இருக்கிற
ஆமா இது காது கடிச்சதில காது எடுத்து படுத்துட்டாங்களா என்னா
காதல்லாம் எடுக்கலக்கா மேல வந்து வந்து செப்டிக் ஆயிடுச்சுலக்கா அதல்லாம் மேல வந்து வெச்சு விட்டு தையல் போட்ருக்குறாங்க கொஞ்ச நாளைக்கு தலைக்கு தண்ணி ஊத்தக்கூடாது டேப்லட் சாப்பிடணு புண்ணு ஆர்ர வரைக்கு கு அப்டிங்கிற மாரி சொல்லிருக்கிறாங்க ஆனா பன்றிக் பிரிச்சி நீ இன்னக்கி தா க்கா பாக்குறே
ஓ ஓ
வரலாற்றுலயே காமுடியா இல்லையாக்கா கது
உ உ உ
இவுறு எதாவ பண்ணிருப்பாரு பண்ணதா தா அது வந்து கடிக்கிதே தவிர எ நீ நாம எது பண்ணீநா அது கம்முனுதா இருக் கும்பாவோ
ஆ மா மா மா ஆனா நானே இது வரைக்கு அந்த மாரிலா கேள்விப்பட்டே ஆனா வந்து பண்ணி நா வந்து ஸ்கூலுக்கெலா வந்து சைக்கிள்ல போய் ஒரு பக்கோ விட்டுட்டு அப்புறம்ந்தா நா பஸ் ஏறி போவேனா அங்க வந்து ஃபஸ்டுலா பண்ணி நெர நெறைய இருக் ஆ எல்லாரு எ கூட ஒரு ரெண்டு மூணு பேரு வருவாங்க சைக்கிள் நிருத்திட்டு நிருத்திட்டு பஸ்ஸுக்கு போவோ அப்பல்லா பண்ணி சவுண்டுக் கேட்டாலே ஐயோ பின்னாடி தொரத்துது ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கனு நாங்களே அது தொரத்துதோ இல்லயோ தெரியாது அது தூரமாதா இருக்கு ஆனா நாங்களே ஐயோ பண்ணி வந்தா முட்டி தள்ளிரு முட்டி தள்ளிருன்னே எல்லா ஓடுவோ ஆனா கடைசி வரைக்கு பண்ணி முட்டுமா இல்லையானே தெரி
பண்ணி கடிக்கவே கடிஆனா பண்ணி கடிக்கவே கடிக்காதாமா இப்போ தா எனக்கு வந்து பண்ணிக்கு பல் இருக்குது பண்ணி கடிக்குங்கிறதே எனக்கு இப் ப்பதா தெரியுது இத்தன் நாளா நா பண்ணி கடிக்காதுன்தா நெனச்சிட்ருந்தே
இல்ல நானு ஏதொ இந்த பாத்துருக்கே பா பல்லோட இருந்து பாத்திருக்கே நா ந
பாத்துருக்கீங்களா
உ அது நா பாத்திருக்கே நானு ஆனா இது பண்றதெல்லா இப்பதா தெரிஞ்சது முட்டு முட்டுன்னு சொல்லிருக்காங்க எங்கள எல்லா அ முட்ட வந்துரு ஓடிருங்க ஓடிருங்க ஓடுங்கிறப்ப நாங்களு எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு பேர் போவ சைக்கிள் இழுத்திட்டு எல்லா எல்லாரு ஓடுவோ அந்த பேக் வந்து ஆல்ரெடி நம்மல்லா ஸ்கூல் பேக்லா நெறையா ஒரு பையா ஒரு சாக்கு பையாட்டோ கொண்டு போவோமா அதுலயே கொண்டுடுனு எல்லாரு ஓடுவோ நாங்க ஐயோ பண்ணி முட்ட வந்துரு பண்ணி முட்ட வந்துரு அப்டின்னு ஆனா கடிச்சது நா இன்னக்கி த்த கேள்விப்பட்றே
இப்போ கூட எங்க ஊர்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதனங்கெலம வந்துட்டு ஃபெஸ்டிவல் வச்சாங்க பன்னி குத்துர இது வச்சிருந்தாங்களா கா அவர போய் சாப் சாப்பாடு குடுக்க சொன்னாங்களா அவர வர சொல்லுங்க சாப்பாடு குடுக்க நாலா போகல இ அப்பின்னு சொல்லி பயந்து தெரி
ஆமா ஒரு பத்தவே போதுன் நெனச்சுருப்பாரு
ஆமா ஆமா பயந்துட்டாரு செம்மையா பயந்துட்டாரு
ம் பட் யாரா இருந்தாலு இருக்கும்ல ல்ல அந்த மாரி ஒரு இதுல கென
அந்த மூணு பண்ணிவே கம்முனு உட்ருச்சு நாலாவது பன்னிதா எகிரிருச் சேர் ரொம்ப கோவமா இருந்துருக் மாட்ருக்கு நம்மள கசாப் போட போறாங்கன் நெனச் நினைச்சு ச்சு
ஆமா ஆமா இன்னொன்னு என்னன்னா அவருக்கு பன்னிக்கறி வாங்கணு டென் இருக்கு வாங்கிட்ட
டா அதேதா அதேதா பன்னிக்கறி அம்மா சொல்லி சொல்லி சிரிக்குதாமா டாக்ட்ரு அம்மா
ம் கண்டிப்பா இருக்கு இருக்கு
ஹ
என்னது அது ஆவா அவளுக்கு அப்புடித்தா இருக்கு ம்
இன்ஃபெக்க்ஷன் ஆக்கு ஒரு ஆறு ஆறுக்கு மேல என்னமோ போட்ருப்பாங்கன் மாரிதாக்கா சொன்னாங்க
ம் வு ம்
ஆறு ஏழு போட்ருப்பாங்க மேபி
ஓ ஓகே ஓகே ஓகே காதுலானா காதுல போய் கெடச்சுருக்கு பாறே
அதுக்கு வேற எடமே தெரியிலயாம்மாங்க்கா காது கிட்டதா அப்புறோ நாலு பேரு தூக்கிட்டு வந்தாங்களாமா கடுச்ச ஒடனே அவரு பண்ணிட்ருந்து புடுச்சு இழுத்து இல்லைன்னா இன்னி எகிரி இருக்குங்களாமா காது மேல வரைக்கு மென்னுருச்சாமா
ஐயையையையோ
இவர் எதுக்குக்காக பன்னிக்கிட்ட போறார் பன்னிக்கிட்ட போய் சாப்புடு சாப்புடுஞ் சொல்லி டார்ச்சர் பண்றாரு
ஆ ஆமா சேரி அவருக் கெட்ட நேரோ சேரி கெட்ட நேரத்துலயு ஆமா கெட்ட நேரத்துலயு ஒரு நல்ல நேரோ மென்னோட உட்டதுல்ல அது புடுச்சு பிச்சுருந்துருந்துன்னா என்ன ஆயிருக்கு
ஆமா ஆமா அது வேணா கரெக்டு தா
ம் ஆமா பேயிரு டா செர் பாரு நம்ம இன்னொரு இதுல பேசுலா
ஆ ஓகே கா ஆ ஓக் ஆ பாய்க்கா